ஆமா எப்டி இருக்கீங்க
கே நல்லா இரு
நல்லா இருக்கே மேம் நல்லா இருக்கே மேம்
சாப்பாடலா முடிஞ்சு
எஸ்பெஷல் வந்து பிரியாணி மேம்
பிரியாணி சிக்கனா மட்டனா
கன் சிக்கன் மேம் சிக்கன் மேம்
ஓகே ஓகே நல்லா சாப்ட்டீங்களா
சாப்ட்டாச்சு மேம் சூப்பர் மேம் சாப்ட்டாச்சு
ஓகே அப்புற இன்னைக்கு எப்டி போச்சு நாளு
இன்னைக்கு ஹாஸ்பிடல் பல ஹா ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தே மேம் இந்த போலியோ போல் சொட்டு மருந்துக்காக தம்பி கொடுக்குறதுக்கு போயிட்டு வந்தோ போயிட்டு வந்து கொஞ்ச வேல எல்லா இருந்துச்சு மேம் அத அது பாத்து பாக்காமலு அப்புற பைய வேற தூங்கல அப்புற இப்பதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்க வச்சுட்டு
ஓகே ஓகே அப்டியே இன்னைக்கு நாள் போயிடுச்சு இதுக்கப்புற ஈவினிங் டீ போட்டு குடிக்கணு அவ்ளோ தான்
எப்பயு குடிக்கிற பழக்கலா இல்ல மேம்
அப்டியா சுத்தமா கெடையாதா
ஆ சுத்தமா கெடையாது மாம் எப்பயாவது தோணுச்சுன்னா இப்ப எங்கேயாவது போறே அப்டி ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்டின்னா ஆ அவங்களுக்கா கொஞ்சமா மத்தபடி ரெகுலரா குடிக்க மாட்டே மேம்
அப்ப நீங்க ஏ ஏ நீ நீங்க என்னோட சேந்தவங்க போல நானு சுத்தமா நானு சுத் சுத்தமா டீ ஏ இல்லாம தா இருந்தே ரொம்ப வருஷமா ஆனா இப்ப இப் ஆனா இப்ப இப்போ டீ குடிப்பேனா எப் இஞ்சி டீனா குடிப்பே காலையில நைட்டு சாய்ங்காலோ அப்டிலா குடிக்க மாட்டே இப்ப வீட்டுல
ஆமாம்
ஆனா குடிக்க மாட்டீங்க
அ க போடுவே எப்பயா தோணுச்சினா குடிப்பே அ எப்பயாது இப்ப எனக்கா தோணணு அது எப்பயா எப்பாது ரேரா இல்லனா குடிக்க மாட்டே புடிக்காது பட் எயா ஹஸ்பெண்ட்கு டீ குடிக்கிற பழக்கோ உண்டு டீ டீ காஃபி இப்ப அவுங்க ஃபாரின்ல இருக்கறனால அங்கே வந்து அ பால் டீ இப்ப நம்ம பால் வாங்கி டீ போட்றோ காஃபி போட்ற மாதிரி இங்கே போல கெடையாது அங்கே ஓன்லி கிரீம் மட்டும்தா சொல்லுவாங்க இங்க வந்து கிரீம் தா க கா கிரீம் டீக்கிதா அ கிரீம் டீ தா கிரீம்ல தா நாங்க அதுதா அதுல தா நாங்கோ அதுவு சும்மா அந்த பவுட்ரு மாரில்லாம் அ மிக்ஸ் மிக்ஸ்ட் பவுடரு இருக்குல்லா அத போட்டுதா குடிப்போ சோ அதனால இங்க வந்தா அவங்களுக் வந்து டீ காஃபி போட்டு குடுக்கணும்னு அவர் ஆசப்படுவாரு பட் நா வந்து காலைல கொஞ்சோ லேட்டா எந்தி சோம்பேறி தெனமு லேட்ட எந்திரிக்கிறது அதனால எப்பயாது நா இவங்களுக்கு டீ ஏன்னா இப்ப ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஒருத்தவங்களுக்கு அந்த பழக்கோ இந்த டீ காஃபி எனக்கே குடிக்கிற பழக்கோ இருந்துச்சினா ஆட்டோமேட் மேட்டிக்கா எந்துருச்சி போய் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மோ பால தா தொடுவோ டீ தா போவோ
உ
எனக்கு அந்த பழக்கோ இல்லாதனால நா ரொட்டினா அது போ ப போய் எடுத்துக் காஃபி போட்றத அத பண்ண மாட்டே ஆனா அவர் எதிர்பார்ப்பாரு பண்ணி குடுக்கணும்னு நெனைப்பாரு அதனாலயே நெறையா அ சொல்ல சொல்லி காமிப்பாரு அப்பப்ப எனக் டீ கூட போட்டுக் குடுக்க மாட்டேங்கிற காஃபி கூட போட்டு குடுக்க மாட்டேங்கிற அங்க வந்து எனக்கு இதெல்லா கெடைக்காது இப்ப கிரீம்ல தா போட்டு குடிக்கணு நாங்க அப்டி சொல்லிட்டு சோ அவர் புடிக்கு பட் நா அ நா குடிக்க மாட்டே அதனால அப்படி இருந்து என்னைக்காச்சி என்னோட ஹஸ்பண்ட் குடிக் முன்னோர் முன்னையு எப்பயாது ரேரா போட்டு குடிப்போ ஆனா இஞ்சி டீலா சூப்பரா போடுவேமா
போடுவீங்க எங்க வீட்டுல எங்க அம்மாதா போடுவாங்க ஆனா எங்க அம்மா டெய்லி இஞ்சி டீ போட்டா அ குடிப்பே இல்ல இஞ்சி டீ போடல ஆ நார்மல் டீ போட்டா டா அந்த அண்டிக் குடிக்க மாட்டே அதாவது குடிச்சே ஆகணு அப்டிங்கிற ஒரு இதெல்லா இல்ல ஆனா சுத்தமாவே குடிக் டிகாம இருந்திருக்கே இப்ப ரெண்டு மாசத்துக் முன்னாடி வரை அப்டிதா இருந்தே எனக்கு அந்த பழக்கமே கெடையாது இப்ப ரெண்டு மாசமா என்னாச்சின்னா இஞ்சி டீ யா டெய்லி வீட்ல போட ஆரம்பிஷ்டாங்க ஏன்ன எனக்கு இஞ்சி டீனா புடிக்கு அப்டிங்கறதுனால அ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டயாடா இருக்குன்னு சொல்லி டீ இஞ்சி குடிப்பே நாட்டுச்சக்கர போட்டு தா குடிப் பே அ ஒயிட் சுகர்லா சுத்தமா எடுத்துக்க மாட்டே
ஒகே மேம் ஒகே மேம் ஆனா பிள்ளைங்களுக்கு டீ காஃபில்லா குடுக்க கூடாதுல்ல மேம்
இங்க எங்கங்க டீ குடிக்காம இருக்கவே மாட்டாங்க ஏதா ஆனா த டாக்டர்லா நெறைய பவுடர்லா எழுதி குடுத்துருக்காங்க அது அந்த க பாதாம்பால் மாதிரி சாக்லேட் பால் மாதிரி அதெல்லா வேண்டா அந்த டீ போட்டு தா கேக்குதுங்க ஆனா என்னா காலைல எல்லா குடுக்க மாட்டே சாயங்காலோ மட்டுதா என் பையனுக்கு
ஆனா பால் தா மேம் குடுக்கணு பாலா குடுத்தா நல்லது தா மேம் ஆனா ரொட்டினா அவங்களுக்கு டீ காஃபி குடுக்க கூடாது
காஃபி எல்லா குடிக்க மாட்டே பசும்பால்ல நாட்டுச்சக்கரய போட்டு லைட்டாதா தேயிலை போடுவே போட்டு அப்டி இருக்கு குடுத்துருவே அப்டினாதா அவுங்க குடிக்கிறாங்க என்ன பண்றது அப்படியே பழகிடுச்சுங்க
ஆனா கேக் அப்ப இப்ப வந்து நா இப்ப எங்க வீட்டுலுமே என் ஹஸ்பண்ட் என் மாமியார் மாமனார் அவுங்க டீ கு டிக்கும்போது என் பையன் இருந்தானா போய் கேப்பா ஆனா நா குடுக்க கூடாது நா சத்தம் போடுவே குடுக்காதீங்க அப்டின்னு பட் எனக்கே தெரியாம கூட கொஞ்சோ கொஞ்சோ குடுப்பாங்க ஆனா நா வந்து அ குடுக்கணுனு நெனப்பே என் பையன் வந்து என்னோட ஃபீடிங் மட்டுமே எடுத்துட்டு இப்போ பாலே அவன் குடிக்க மாட்டா சோ இப்பதா கொஞ்சோ கொஞ்சோ மாமேம் பழக்கறன் ஆனாலும் குடிக்க மாட்டேங்கறான் மாமேம் எப்பயாது ரேரா ஒரு நாள் எப்பயாது எப்பயாது நைட்டு ஒரு நேரோ குடிப்பான் அவுனுக்கு ஒரு நல்ல மூடு இருந்தா குடிப்பான் இல்லனா அத அப்டியே தூக்கி போட்டு போயிருவான் பால டெய்லி அவுனுக்காக பால் வாங் நா குடிக்க மாட்டல்ல அதனால டெய்லி அவுனுக்காக பால் வாங்கி ஏனா பிள்ளைக்கு ரெகுலரா கட் னுவா ஒன்னு பழக்குனாதானா அதுக அப்றோ கண்டினுவா ரெகுலரா எடுத்துகுங்க சோ அதனால இப்போதைக்கு அது வேஸ்டா போனாலு பரவால தினோ டெய்லி காச்சுவேன் காச்சி ஒரு நாள் கீழ போகு ஒரு நாள் மேல போகு ஒரு நாள் குப்பைல போகு அப் இப்ப்டி ஊத்தி கீழ ஊத்தி மேல ஊத்தி என்னைக்காவது ஒரு நாள் குடிப்பான் பட் போது டெய்லி ஆனா கீழ ஆ கீழதா மேம் வேஸ்டா போகுது சேரி அது க நாம போடாமலே இருந்தா புள்ள அத பழகாதே அப்டின்ட்டு டெய்லி போ ட்டு பழக்கி இப்ப பழக்கிட்டு இருக்கு ஏனி நா பீடிங் ஸ்டாப் பண்றதுனா அதுங்க வந்து அந்த பால் கொஞ்சோ குடிச்சாதானே நமக்கு கொஞ்சோ அ நம்ம ஃபிடிங் தைரியமா ஸ்டாப் பண்ண முடியு சோ அதனால நாங் கண்டியூஸா இப்ப கொஞ்ச கொஞ்சோ அது இடைல கொஞ்சோ ஃப்ரிட்ஜு சரி இல்லாம ப்ரிஜ்ஜு ரிப்பேர் ஆயிருச்சு மேம் அதனால சுத்தமா கொஞ்சோ பால் வாங்க முடில ஏனா வாங்குனா ஃபிரிட்ஜ்ல வெக்கணு அ ம் ஹஸ்பண்ட் ஊர்ல இருக்காங்க சோ அதனால நா டெய்லி கடைக்கு நா போய் வாங்கனு முடியாது இப்ப எங்க வீட்டுக்காரோட அண்ணாங்க யாராவது வாங்தங்கன்னா போய் வாங்கிட்டு வர சொல்லுவ அவுங்க வாங்கியாந்து குடு இந்த மாரி மொத்தமா வாங்கி ஃபிரிட்ஜ்ல ரெண்டு பாக்கெட் மூனு பாக்கெட் போட்டுக்குவே சோ அதுக்கு எனக்கு ஃபிரிட்ஜ் வேணு சோ இடைல ஃபிரிட்ஜ் கொஞ்சோ ரிப்பேர் இல்ல ஃபிரிட்ஜ் இல்ல அப்றோ இப்ப ரைத்தூக்கி போட்டோ அதனால கொஞ்சோ வாங் முடியாம இடைல பால் காய்ச்சி புள்ளைக்கு குடுக்க முடில அதெல்லா பண்ண முடில ஃபிரிட்ஜ் இல்லாம ஒரு மாவு கூட ஆட்டி வெச்சுக்கும்ல்ல சோ அந்த மாரி கொஞ்சோ இப்ப இப்பதா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் இருக்கு ஃபிரிட்ஜ் வாங்கி இப்ப வாங்கி இப்ப நா போட்டு குடுத்துட்டு இருக்கே
போட்டு குடுத்துட்டு
ஆ ஆனாலு காஃபி டீ குடிக்கிற அளவுக்கு இது பாலகண்டா என் நம்மளோட ஃபீடிங்னா எடுத்துக்கிறாங்க அந்த பால்னா காச்சி குடுத்தா குடிக்க மாட்டேங்கிறாங்க மேம்
குடிக்க மாட்டாங்கறாங்க குடிக்க மாட்டாங்க மேக்சிமம் ஃபீட் பண்ற கொழந்தைகள் வந்து இந்த பசு மாரி எதுவா இருந்தாலு சாப்பாடு அவ்ளவா இது பண்ண மாட்டாங்க அவுங்க இதுக்கு அடிக்ட் ஆயிருவாங்க அப்டிங்கறப்போ அவுங்க வந்து ஆ அத எடுத்துக்க விரும்ப மாட்டாங்க நீங்க சாப்பாடெல்லா குடுப்பீங்கதான இந்த பருப்பு சோறு அதுக்கப்பறோ இந்த காய்கறி சோறு இதெல்லா குடுப்பீங்கதான
ஆ என்ன மேம் என்னங்க மேம்
இந்த பருப்பு சோறு வெச்சு குடுப்பாங்கல்ல இந்த சிறு பருப்புல சோறு வெச்சு குடுக்கறது அப்றோ கேரட் இதெல்லா போட்டு கூட சோறு வெச்சு குடுப்பாங்க சாதம் பண்ணி அதெல்லாமே குடுப்பீங்கதானே
ஆ கு நா செவன் ஆ சாலிட் ஃபுட் வந்து செவன் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோ ஸ்டார்ட் பண்ணி அவனுக்கு வந்து கேரட் அவுச்சு குடுக்கறது ஃபர்ஸ்ட் வந்து இப்ப ஆ ப்பில் அவுச்சு குடுக்கறது பண்றது இந்த மாரில்லா சக்கரவள்ளி ஸ்வீட் பொட்டேடோ அதெல்லா பண்ணிட்டு அ இட்லி பாத்திரத்துல ஸ்டீம் பண்ணி அத எடுத்து இது பண்ணி மிக்ஸ் பண்ணி அரச்சு குடுத்த அப்றோ செர்லாக்லா ஹோம்மேடா ப்ரிப்பேர் பண்ணி வெச்சு இந்த மாரி குடுப்ப இப்பெல்லா என்ன பண்றது அப்றோ ஒரு எயிட் நைன் மன்த் த்தலிருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சனுன்டு பாசிப்பருப்பு கொஞ்சனுன்டு அரிசி அது கூட கேரட் இருந்தா கேரட் இல்ல உருளக்கெழங்கு இருந்தா உருளக்கெழங்கு இந்த மாரி என்ன வெஜ் வெஜிடபிள் இருக்கோ அந்த வெஜிடபிள் வெஜிடபிளே இல்லன்னா கூட வெறு அ வெறு பருப் பு சாதோ பருப்பு சாதோ மாரி அதுல லைட்டா ஜீரகத்த தேய்ச்சு போட்டுட்டு லைட்டா ஒரு பின்ச் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் அப்றோ ஒரு பிஞ்ச் லைட்டா டேஸ்ட்க்கு ஏத்தபடி சால்ட்டு அ சால்ட் டு சீரகத்த தேய்ச்சு போட்டுட்டு அப்டியே குக்கர்ல விசில் வெச்சிரனு
அதே தா நானு அப்டி தா பண்ணி குடுப்பே முட்டலா குடுத்துட்டீங்களா டாக்டரு ஒம்போது மாசோ பத்து பத்தாவது மாசத்துலே உள்ளயுள்ள அந்த கருவ ஃபர்ஸ்ட்டு குடுக்க சொல்லுவாங்களே
ஆமா மேம் பத்து மாசத்லந்தே அவனுக்கு எக்கு ஸ்டார்ட் பண்ணி எக்கு குடுக்க ஆரம்பிச்சுட்டே மேம் எக் எல்லா சாப்டுவா அ பத்து மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா உள்ளயுள்ள மஞ்ச கரு மட்டு ஃபர்ஸ்ட் குடுக்க ஸ்டார்ட் பண்ணே அந்த மாரி ட்ட மஞ்சக்கரு மட்டு சாதத்துல மிக்ஸ் பண்ணி ஊட்டுவ பாதி சாப்டு பாதி சாப்டாது அது வேற விஷ் யோ ஆனா நம்ம குடுக்கணுமே அப்டின்னு மல்லு கட்டியாவது ஊட்டணுனு நெனப்பே அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஒன் இயர் அப்றத்துல இருந்துதா ஒய்ட்டு எக்கோட ஒயிட்டு சாப்ட ஆரம்பிச்சா இப்ப ஓரளவு ரெண்டுமே அ மிக்ஸ் பண்ணி சாதத்துல மிக்ஸ் பண்ணி ஊட்டி வுடுவே இல்லன்னா அவனாவே ஒவ்வொரு நேரோ கேப்பா அவுச்சு அப்டியே அவுச்சு அ சும்மா கையிலயே பெசஞ்சு ஊட்டி விடுவே அந்த மாரி பண்ணுவே மேம் இந்த மத்தபடி இந்த ராகி அதெல்லா குடுப்பீங்களா மேம் நீங்க குடுத்துருக்கீங்ளா
ஆமா குடுத்துருக்கே இந்த ராகில ஏதோ பால் எடுத்து எங்க அம்மா தா பண்ணு நம எனக்கு அத பத்தி தெரியாதுல்ல அதுக்கப்றோ இந்த அரிசி கூழு இருக்குல்ல அது அதுக்கு பேரு மண்ணா தானி மண்ணா காடு சொல்லுவோ நாங்க இந்த மண்ணா தானி வாங்கி வீட்லயே ஒரு தாளால வெச்சு காய வெச்சுருவோ கொஞ்ச கொஞ்சமா காய வெச்சு என்ன பண்ணுவோன்னா அத வந்து லைட்டா வீட்லயே வறுத்தெடுத்துப்போ வருத்தெடுத்து என்ன பண்ணுவோன்னா அதோட அரிசி சியு சேத்து அரிசியு வறுத்தெடுத்து வீட்லயே திரிச்சுப்போ திரிச்சுட்டு என்ன பண் பண்ணுவோனா அந்த மண்ணா தானியத்துல லைட்டா உப்பு போட்டு காச்சி குடுத்தப்ப ஃபர்ஸ்ட்டு அவ ஏ பைய குடிக்கல அதுக்கப்றோ இந்த கக்கண்டு இருக்குல்ல
ஆமா பனங்கற்கண்டு
ஹை க்வாலிட்டியா இருக்கரதுலயே ஹை க்வாலிட்டி தா அப்ப வாங்கி குடுத்தே ஏ பையனுக்கு அ அது என்ன பண் பண்ணுவேனா அத ஃபர்ஸ்ட்டு வெந்நீல போட்டு நல்லா ஆத்திட்டு அ அறுத் அறுத்திட்டு அந்த மாவ போட்டு அந்த அந்த வெந்நீய‌ ஊத்தி கலக்கிட்டு அடுப்புல வெச்சு நல்லா காய்ச்சி அத ஒரு டைம் சாப் பாடாவே குடுத்துருவே‌ அத குடுத்தாலே ஏ பிள்ளைங்களுக்கு வயிர் நல்லா வயிறில்லா
அதுக்கு வந்து நீங்க அந்த ம் அந்த தானியங்கள்ல்லா வந்து வாங்கி நீங்க ஹோம்மேடா ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா மேம் அந்த மிக்ஸ்சு பவ்டரு
ஆமா ஆமா நாங்க தானியங்கள் வந்து இப்டி இத்தன இத்தன மாச பாப்பான்னு சொல்லி கேட்டா இப்ப ஒன்றர வயசுக்கு மேல ரெண்டு வயசுனா எக்ஸ்ட்ரா தானியங்கள் குடுப்பாங்க சேத்தி இல்ல ஏழு மாசோ எட்டு மாசோன்னா ஒரு குறிப்பிட்ட ப ப பன்னெண்டு வக அந்த மாரி அதுக்கு இருபது வக அப்டி அந்த வயசு கூட கூட தானியங்கள்ள அளவு கூட்டி அது மாதிரி தருவாங்க ஆனா அது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான இது
மன் மன்னா மன்னா தானியங்கள்னு கேட்டீங்கன்னாவே அவங்களாவே இத்தன வக இந்த
ஆமா குடுத்துருவா ஆமா குடுத்துருவாங்க அதெல்லா புள்ளைங்களுக்கு வெயிட் போடு ஒடம்புக் கு அவ்ளோ ஒரு அந்த காலத்துலைலா அதுதா அ எங்க அம்மாலா சொல்லுவாங்க உங்களுக்குல்லா அந்த காலத்துல ஃபுல்லா அதா சாப்பாடு பசும்பாலும் இந்த மன்னா தானியந்த நெறைய குடு
ஏன்னா இங்கே வந்து விக்குது மேம் மன்னா ஹெல்த் மிக்சுனு ஒன்னு விக்கு
நீங்க வந்து பொடியா வாங்கி குடுக்காதீங்க கே அததா நா சொல்ல வர்றே இப்ப நா ஹாஸ்பிட்டல் ப பையன வச்சிருந்தேன்ல அப்ப டாக்டர் ஒரு மாவு எழுதி குடுத்தாங்கன்னு சொன்னல்ல நா அத போய்ட்டு வாங்கிட்டே அது எழநூறூபாயு எண்ணூறூபாயோ இருந்துச்சு கொஞ்சூண்டுதா இருக்கு நா வீட்டுல வந்துட்டு அ அத உப்பு போட்டு அவங்க காய்ச்ச சொன்னாங்க நா சக்கர போட்டு காய்ச்சிட்டே கற்கண்டு போட்டு காச்சிட்டு இப்ப குடுத்து பாக்குற இந்த டேஸ்ட் எங்கேயோ கண்ட அவனுக்கு ரெண்டு வயசு வரைய குடுத்த அதுப்பறோ குடிக்க மாட்டேன்ட்டா இந்த டேஸ்ட் எங்கயோ பாத்த மார் அப்றோ பாக்கற மன்னா மன்னா தானியத்தத அவங்க திருச்சு வச்சு விக்கிறாங்க. இதே நாம நாம இதே இதை நாமளே பண்ண நம கு எவ்ளோ திரிக்கலா எவ்ளோவோ குடுக்கலா இது வந்து எழநூறுபாய்க்கு கொஞ்சோண்டுதா இருந்துச்சு அதுக்கு ப அதுக்தா சொல்ற நீங்க கடைகள்ல நாட்டு மருந்து கடைகள் இருக்குல்ல அங்க போயிட்டு கேட்டா கூட இந்த மண்ணா தானியங்கள்னு சொல்லி கேட்டா அவங்களே குடுப்பாங்க அ ஆ ஙநம்ம வந் து அத திரிச்சு வறுத்து திரிச்சா நல்லா குடுக்கலா செரி சிஸ்டர் நா ஒங்கள கூப்புடுற ஓகே வா வேல இருக்கு
ஓகேமா
பாய்